ஹலோ மேம் மேம் ம் குட் நல்லாருக்கும் ம் ம் இனிமேதா சாப்புணு நீங்க
நாங்களு இனிமேதா சாப்புட்ணு ஆ இங்க ம இத கிளைமேட் அப்டியே சேஞ்ச் ஆகு மழ வர்ற மாதிரி
எந்த எங்க எங்க எங்க எந்த எந்த டிஸ்டிக்ட்
ஆ அது இல்ல சொல்ல கூடாதே
ஒ ஓகே ஓகே விடுங்க விடுங்க அதனாலதா நா ஊர் பேர அதனாலதா கேக்ல டிஸ்டிக் கேட்ட
ஆஹஹ்ஹஹஹ
செரி செரி ஓகே ஓகே ஓகே விடுங்க இங்கயு நம்ப சைட்ல நம்ப சைட்ல கிளைமேட் வந்து ஒரு அ சேஞ்ச் எப்டி சொல்றது நைட் வேற மழ வந்தது இன்னிக்கு நைட் நல்ல கிளைமேட் சூப்பரா ஒரு கிர் கிரிக்கெட் மேட்ச் போட்லா போல சம்மையாருக்
அ சூப்பர் சூப்பரு அ போவீல்ங்களா அங்கல்லா ஆடுவாங்களா குரூப் சேந்துட்டு
ம் மேம் கிரிக்கெட்னா உசுரே உட்ருவோ மேம்
இல்ல அது கூடு எல்லாருமே ஜாயின் ஆவனு இல்லையா எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்களா
இன்னிக்கு கவர்மெண்ட் லீவ்ல்ல மேம் அ இன்னிக்கு கவர்மெண்ட் அ ஆமா மேம் இது கவர்மெண்ட் லீவ் பசங்க இப்ப நெனச்சா கால்லே கூட போயிடுவானுங்க
ஒ சூப்பர் சூப்பர் ம் உங்களுக்கு எப்டி அந்த டயர்டு இருக்காதா நைட்டு தூங்
அ அது அங்க அப்டிதாருக்கு அப்றோ இன்னா பண்றது விளையாட்னா அப்புறோ ஒரு டைம்தா வெளாட முடியு அது இன்னிக்கு மட்டுந்தா அந் தமாரி இருக்கு அத்த போயிடுவோ போயிட்டு அப்டியே அந்த நைட் சிஃப்டு கொஞ் நேரோ ஒரு ஒரு ரெண்டு மண் நேரத்துக்கு தூங்கிட்டு போயிடுவாங்க நைட் சிஃப்டு மாத்தி
ம் நல்லாருக்கும் நீங்க ஃபுட்டுன் பாத்தா எந்த மாரி எல்லா எடு எடுத்துப்பீங்கோ
அ நான்வெஜ்ன்னு பாத்தா எனக்கு பிரியாணி ரொம்ப புடிக்கும் மேம் அப்புறோ வந்து
இந்த ஓகே அதெல்லா ஓக் இந்த சிறுதானியோ இந்த மாரி எல்லா எதுவு எடுக்க மாட்டீங்ளா
இந்த பச்சபயிறு
அ
இந்த பச்சபயிறு இருந்தா அவுச்சி சாப்டுவோ நாங்க
ம் ராகி களி ஏ அந்த ரொட்டி
அ ரொட்டியா ரொட்டி அ ரொட்டி சாப்ட்ட அதுக்கப்புறோ வந்து இந்த கேழ்வரகு கம்புலாருக்கல மேம் கேழ்வரக்கம்பு கா அதையெல்லா வந்து அரச்சி கூழு கூழ் குடிப்போ அதெல்லா வந்து ரெகுலரா வீட்டுல ஏதாச்சு அப்பா வந்து மரோ வெட்ற வேலைக்கு போறாங்க ஃபார்ல ரௌங்க அதனால ரெகுலரா அந்த கூழ்கஞ்சி எல்லா வந்து ரெகுலரா வீட்டுல
ரொம்ப ஹெல்தி இல்லியா இப்ப வர வர ஆனா அத எல்லாமே மறந்துட்டு வராங்கோ ஃபாஸ்புட்டு
அது மறந்துட்டு வராங்க பட் ஆனா நம்ப சைட்ல வந்து அப்டி இல்ல அது ரெகுலராவே
ஆமா ஆமா அது ரொம்ப ஹெல்தி நம்போ அது வந்து நம்போ பசங்களுக்காருக்கட் அப்றோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து அசுத் தமா என்னான்னே தெரியாதுன் சொல்லிடுவாங்க போல அந்த அளவுதா இப்ப போயிட்டு இருக்கு
அப்ப ஃபுட்ட பாத்தா சிக்கன்னு எது மட் டனே அது இது கிரேவி எதோதோ எதோதோ கெமிக்கல் வித்து என்னன்னவோ செய்றாங்க
இப்ப செய்றதெல்லா வந்து இந்த அடுப்புல மசாலா வந்து கை இல்ல வொரல்ல ஆட்ரது இது எல்லா வந்து ரொம்ப டேஸ்ட் வ
இப்பயே நம்ப பிரி இப்ப இப்ப பிரியணி செய்றோனாச் போங்க இப்ப இப்பெல்லா என்ன பண்றாங்க இஞ்சி பூண்டுபேஸ்ட் கடயா வாங்குறா அ அதே நம்ப வந்து அந்த வொரல்ல அரைச்சு மிக அந்த இது இருக்கு பத் த்தீங்ளா அம்மில போட் அது அரைச்சு சாப்டுறதே ஒரு தனி டேஸ்ட்டா இருக்கு, அல அதஒரு அரைக்கிறதே அந்த ரஸ் ரசத்துக்கு எல்லா அரைப்பாங்க பாருங்க அந்த மெளகு இதுலா வச்சி அத வச் சி அரைக்குபோதே அது சாப்பறதுக்கே ஒரு சூப்பரா இருக்கு ஃபுட்ல பாத்தீன்னா வச்சுக்கோ அதெல்லா வந்து விரும்பி சாப்புல்லா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சு அது கையாலயே பண்றதுனால கை பக்குவண்ணுவாங்களே இந்த மாரி பக்குவ நல்லா இருக்கு டேஸ்டா
சட்னி கூட எடுத்துக்கோங்க அப்டியே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அந்த இதுல ஆட்டிட்டு வர்றது
எப்டி சொல்லுது ட்ரையா கட்டியா சூப்பரா அப்டி இருக்கு அது சாப்டுறதுக்
வந்து சின்ன வயசுல பாட்டி வீட்டுக்கெல்லா இப்டி போனாக்கா அப்டி அரச்சி அந்த இட்லி சூடா செஞ்சு எடுத்துட்டு வந்து போடுவாங்க பாருங்க அந்த சட்னி எல்லா ப்ப இப்ப என்னாதா நீங்க மிக்சில ஆட்னாலு அவ்ளொ டேஸ்டு அந்த மாதிரி இதெல்லா வரவே வராது. அவுங் வந்து அ அவ்ளொ நல்லா ருக்கு அவுங்க கை பக்குவொ அந்த இட்லி சூடா சட்னி தோச இதெல்லா வில்லே சில சாப்டும்பொது வந்து ரொம்ப இன்னும் ரசிச்சு சாப்டுட்ருபோ அதே மரி கால்ல ஏதாச் ச்சொ அவங் ஒரு ஐட்டம் செஞ்சுட்டா கூடொ அத அப்டியே மதியத்க் அவங்க அப்பப்ப வெரைட்டி எல்லா செய் மாட்டாங்கொ. ஒரு வாட்டி ஏதாச்சு ஒன்னு அடுப்புல செஞ்சுட்டாக்கா அதுவேதா வச்சிருவாங்க இப்ப மாங்கா எக்ஸாம்பிள் மாங்கா சாத செய்றாங்களா அதுவே மதியத்துவோ நாங்க வெளையாடிட்டு அப்டியே வந்து வந்து அதுவே போட்டு போட்டு சாப்டுவோ அதுவு ஒரு டேஸ்ட்டா நல்லாருக்கும்
ம் அதோட இந்த மீன் கொழம்புருக்குங் பாருங்க கடாயில சர் ஆ ரெண்நாள் மூண்நாலேயெ ஒரு வார சாப்டா கூட சூப் ப்டாருக் அதெலா வந்து அந்த மெரி டேஸ்ட் இருக்கு ல்லா சுண்ட சுண்ட வெச்சு சாப்ட சாப்டதா டேஸ்டாருக்கு.
இப்பனா நெறைய பேர் பாத்தீங்னா அது அதே இதில வர்ணுன்றதுக்காக அந்த சட்டி வாங்கறது அதே மெரி செய்யலா ட்ரை பண்றது ஆ அந்த அந்த டேஸ்ட் இந்தாலு வரமாட் ட்ருந்த எல்லாருமே ட்ரை பண்றாங்கொ நாங்ளுந்தா அந்த மண்பானையில செஞ்சா நல்லாருக்கு டே அந்த அந்த சட்டி டில செஞ்சா நல்லாருக்குன்னு வாங்கி எல்லா ட்ரை பண்ணுவொ என்னதார்ந்தாலு முன்ன இந்த டேஸ்ட் எல்லா இப் ப்போ கொஞ்சோ குறைவு தா அப்பெல்லா அப்டியே அந்த தெருவே என்ன சொல்றது அவ்ளோ மனக் பொண்வாங்க ஒரு இதுல ஏதாச்சு ஒரு வீட்ல ஏதாச்சு ஒன்னு செஞ்சாவே அந்த ரோட் ஃபுல்லாவே எவ்ளோ ஸ்மெல்ருக்
அ அந்த அளவுக்கு அது வந்து ஆ மசாலா அந்த மாரிலா எந்த அளச் பெருசாருக்காது எல்லாமே வந்து நம்பளே ஓன் ப்ராடக்ட் மாரிருக்கு
இப்பல்லா இன்ஸ்டென்ட் பேக்கெட்ஸ் எது பாத்தாலுமே சிக்கன் பவுடர் ரெட் டிமேட் மசாலா. ஆ ஃப்ரை ரைஸ் ரெடிமேட் மசாலா அது உடு பிரியெணி பிரியாணி வந்து எப்டி அந்தக் ரிம்மா ஜஸ்ட் பேக்கெட்ட ஓபன் பண்ட்டு குக்கர்ல போட்டு க்ளோஸ் பண்ணிணுமா தண்ணி மட்டு ஊத்திட்டு நாலுடம்ளர் த தண்ணியா அத அளவு போட்டுருப்பாங்க ஆமா நீங்க சிக்கனு வாங்க தேவில்ல அருசியு வாங்க தேவில்ல எல்லாமே அதுல இருக்குமா சிக்கன் மட்டுதா நம்ம வாங்கிட்டு சிக்கன் மட்டுதா வாங்கிட்டு மீதி எல்லாமே அரிசி அதுக்கானப் பிளேவர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேவேருக்குமா ஜஸ்ட் அந்த பேக்கெட்ட வாங்கி அ நம்ப அது போட்டுட்டு தண்ணி மட்டு ஊத்தி கு்ளோஸ் பண்ணிணுமா
ல்லா அந்தளக்கு நல்லாவே இருக்காது மேம்
ஆ நம்ப இன்ஸ்டன்டா இப்ப வாங்கிட்டு வந்து நம்போ பொறுமையா ஸ் சமைக்கிறது எப்டி இருக்கூ இது இன்ஸ்டன்டா போட்டு செய்றது எப்டி இருக்கூ சொல்லுங்க பாப்
ன்னாத ர்ந்தாலு கையில கை பக்குவோ கையில செய்யற மாரி எல்லாத்தையு அரச்சு வெங்காயோ அரிஞ்சு செய்யற மாரி எந்த ஒரு டேஸ்ட்டுமே வராது
இப்ப அது கெடாம இருக்க என்னென்னா கெமிக்கல்ஸ் போட்ருப்பாங்கோ யோச்சுப்பருங்கோ அதெல்லா நம்போ சா அம் அஸ் செஞ்சி வா சாப்டும் போது உள்ள போம் போது என்னென்னல்லா இதுனால கேன்சரு என்னேன்னவொ
பல நோய்கள் ப தே ப்ப இது வாழ்க் கில கேள்விபடாத நோய்களல்லா வருது இப்பல்லா
நெறிய நம்ப இந்தியாலதா கேன்சர்ன்னு பாத்தா நெறைய நம் தமிழ்நாட்டுலா நெறைய இருக்கு
அ இந்தியாவுல வர வெயிலு தாக்கம் அதிகமா இருக்குன்றாங்க அது இந்த மோஸ்ட்லி தமிழ்நாடு தென் இந்தியா சொல்லிர்காங்க அத பத்தி கேள்விப்பட்டீங்களா மேம்
இல்ல இல்ல நா கேள்வி பட்ட ஆனா வெயில் இங்க தமிழ்நாட்ல நெறையா இருக்குன்னு கேள்விப்
அதா வெயில் வந்து அதிகமா இருக்குமா மேம் இந்த டைம் வந்து ஏதோ பசுபிக் பெருங்கட்ல வந் து புவி வந்து வெப்போ வந்து அதிகமா இருக்காங்க அங்க அதனால அ இந்து கடல் மட்டோ உயரதுனால வெப்போ அதுல இருக்க மேல் இருக்க வெப்போ எல்லா வந்து பரவக்கூடிய தென்னிந்தியாவுல தா அது ம் எஸ்பெஷலி அதா இது சொல்லிருக்காங்கன்னா இந்த ஆசியா கண்டோ இருக்குங்கள்ல மேம் இது ஃபுல்லா த் ஆகுறது ரொம்ப அதிக வாய்ப்பா அது ஊ நம்ப இ டிஸ்ட்ரிக்ட்ல முதல் கொண்டு ச பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் மெயினா அது பது மழை குறைவு கம்மியா இருக்கூ
ம்
றாங்க என்னன்னு தெர்ல ஒன்னும் புரில அது சப்போஸ் மழை வந்தாலும் அது வந்து எப்புடி சொல்றது ஒரு குளிர்ச்சியான மழையா இருக்காதா அது ஒரு ஒரு வெப்ப வெப்போ மழ மாரியும் அனலா இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகுமா ஆமா ந்த மாரி வந்து
லாஸ்ட் இயர் நல்லா தா மழை இருந்து து இந்த இயர் என்னவோ தெரில ஆ எப்டி ஹீட்டுன்னு தெரில ஆமா ஆமா ஆமா இந்த வாட்டி செம வெயிலு
நேத்துலா ஒர்க்கு போற்துக்கே பாதி உசுறு போயிடுச்சு மேம் அப்புறோ எங்க வர்க்குக்கு போயிட்டு டெய்லியு சம்பாரிச்சுட்டு வர
ஆக்சுவலி அது வந்து ஏப்ரல் மே ல வந்து கொஞ்சோ கம்மி ஆயிடும் சொல்வாங்க ஆனா இந்த வாட்டி இன்னுமே கம்மி ஆவல அந்த வெயில் அப்டியே சுற்றுனு வெளியே போனாவே அப்டே தலைக் அடிக்கித் தலவலியே வருது அந்த வெயில் னால ஆமா ஜூலை ஸ்டார்ட் டைம் இன்னும் அப்டியே தா இருக்கு அந்த ஏப் மார்ச் ஏப்ரல் வெயில்ல தா இருக் க்கு அப்டே வெளிய போனுனாவே அப்டே கஷ்டமா இருக்கு ஆமா நறைய பேர் கூட எடுத்துட்டு சுத்துறதும் வெயில் தாங்க முடியாம
இல்ல மேம் இதனால எவ்வளோ பேர் வந்து நடந்து போறவங்கள்லா மயக்கம் போட்டு கூட எறந்து போறாங்க மேம்
ஐயோ கண்டிப்பா பசங்க ஸ்கூல்ல எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கோ அதுல பாவோ எவ்ளோ பேரு இது பண்றது மை க்கம்போட்டு விழுறது ஏன்னா அவங்களுக்கு செட் ஆவ மாட்டுந்து அதெல்லா வந்து வெயிலு அந்த இது இதெல்லா
அதா மேம் கொஞ்ச நேரமே அந்த வெயிற்ல்ல மார்னிங் வெயிலே தாங்க முடியலனா பாத்துக்கங்க நா ஃபர்ஸ்ட்லா மார்னிங் வெயில்ல போய் நிப் நபாங்க நல்லதுன்ட்டு இப்பலா எங்க அடிச்சு வெயிலு
ஆ கண்டிப்பா
ம் அந்த அளவுக்கு அப்பத்தா தாங்கின்னு என்ன பண்றதுனே தெர்லைங்க கெ கெமிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றது உன்னமு கஷ்டமா இருக்கு அதுக்கப் ப்றோ
ஆ நீங்கோ அதனால எதோ
அ ஆமா கெமிக்கல்க்கு ஹீட்டுக்கு நம்மளுக்கு ஆல் ரெடி ஹீட்டு தா ரொம்ப அங்கயு ஹீட்னா அப்டித்தா மேம் ம் பாதி உசுர போய்டுது மேம் அதனால அது இல்லாம வந்து எம்ப்ளாயா ஒர்க் பண்ணாலு பரவால்ல இப்பதா ஸ்டார்டிங் பிரஷரு
ஆ அப்ப இன்னு கஷ்டொ ஆ ஆ நீங்க அது அதுதா கொஞ்ச சில வ அதுலே பிராக்டீஸ் ஆயிட்ருந்தா கொஞ்ச இதுவாகு பிரஷர் என்றது கஷ்டோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டுனாக்க கொஞ்ச இதுவாருக்
ப்ராசஸ் ஓகே மேம் ப்ராஸஸ்லா தெரியு இதுக்கப்பற வேற எங்கனா இன் டர்வியூ அந்த விருதாச்சலம் ஒரு கம்பெனி பாத்துருக்கே மேம் இதுக்கு அப்பறந்தா அங்க ட்ரை பண்லானு இருக்கு போதுதா ச்சலம் ஒன்னு ஓசூர் ஒன்னு எதுமே அட்டன் பண்ல மேம்
சூப்பர் சூப்பர் நெறைய பேரு ஓசூர்ல கூட தா அ நெறைய ஒர்க்குக்காக அங்க போய்ட்றாங்க ஸ்டெடீஸ்சு ஒர்க்கு
அதா மேம் ஏனா அங்க பெங்ளூர்லயும் பக்கோ தானே பெங்களூர்ல வந்து எல்லாமே வந்து இந்த கெமிக்கல் ஃபீல்டுல்லா ரொம்ப அதிக
ஆமாங்க ஆமா
து அதுக்கு ஏத்த ஊதியமு அங்க அதிக அதுனால வந்து எல்லா கெளம்பிட்டாங்க மேம் எங்கன மேம் போறாங்க தமிழ்நாட் ல்ல எதுவுமே ஒரு கான்ட்ரக்ட் லேபர வச்சு அப்டியே வச்சிருக்கானுங் கடை
ஆமா ஆமா எப்டி எப் பிரியப்பட்டவ்ங்களு அங்க போனா அப்டியே செமைய முன்னேறி
அ ஆமங்க கண்டிப்பா போயே ஆகணு அங்க சரிங்க மேம் குடுத்த நேரம் காலாவதியாகிவிட்டது நன்றி வணக்கம்
நன்றி வணக்
ஓகேதா